அ வணக்கம் தோழி சாப்டிங்களா
ட நீங்க சாப்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டேங் தோழி
உம் என்ன சா நா சும்மா கிட் கிச்சன் க்ளீன் பண்ணுருக்கே
செரி செரிங்க தோழி சொல்லுங்க தோழி ஆஹ் நா ஒர்க் முடிச்ட்டு இப்பதா தோழி வந்தே
அப்டிங்ளா சேர் சேர் உம் நீங்க எங்கயாது வெளிய சுத் சுற்றுலா எங்கயு பொயிர்க்கிங்ளா
ஆஹ் போயிருக்கோ தோழி இப்போ ரீசன்டா பாத்திங்கன்னா குடும்பத்தாரோட ஊட்டி பொயிட்டு வந்தோ ஆஹ் ஊட்டி மட்டும் போகாம மீதி சுத்தி இருக்க கூடிய ஊர்களுக் கூ அப்டியெ பாத்துட்டு வரலான்னு ஆஹ் பாத்திங்னா சேலம் முருகர் கோயில்க் பொயிர்ந்தோ
ஹா
சேலம் முருகர் கோயில் பாத்துட்டு அதுக்கப்றோ ஏற்காடு போயிருந்தோ ஏற்காடு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ அப்டியே கோயம்புத்தூர் போயிருந்தோ கோயம்புத்தூர்ல வந் து ஈஷா அதுக்கப்புறோ ஆலியார் டேம் இந்த மாரி நெறைய இடங்கள சுத்தி பாத்துட்டு அதுக்கப் அப்டியே மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் போயிருந்தோ போய்ட்டு அப்டி ஊட்டி மேல போயிருந்தோ ரொம் ப அழகா இருந்துச்சு ஆனா அஹ் அஹ் எப்டி சொல்றது பூங்கா அதுக்கப்புறோ சாக்லேட் பேக்ட்ரி டீ ஃபேக் ரீ இந்த மாரி விஷயங்கள் தான் ந ரையா இருக்கு அத தாண்டி இன்னும் நெறய விஷ் விஷயங்கள் இருக்கோ அப்டின்னு நெனச்சோம் இந்த நீர்வீழ்ச்சி அந்த மாரி எங்களுக்கு தெரியலன் நெனக்கிறேன் ஒரு சில இடங்களலா தெரிலன்னு நெனக்கிறேன் அதனால இது மட்டுந்தான் பாத்துட்டு வர முடிஞ்சது தோழி பெருசா நாங்க எதும் பாக்க முடில உம் எலா ஏன்னா அங்க வந்து நறயா விஷயம் சொல்றாங்க ஊட்டி மேல இதுருக்கு அதுருக்கு எதேதோ சொல்றாங்க ஆனா நாங்க அதெல்லாம் பாக்க முடில ஆனா நாங்க பொதுவா ஒரு சில விஷியங்கள் கண்ணுக்கு பட இந்த யெல்லாரும் பொதுவா போவாங்க பாத்தீங்ளா இந்த பூங்கா அதுக்கப்றம் அந்த பேக்ட்ரி இந்த தேயிலை தோட்டம் அதுக்கப்றம் சாக்லேட் பேக்ட்ரி அதுக்கப்றோ இந்த வர்கியா இந் மாரி விஷயங்கள் தா போய் பாத்துட்டு வர்ற மாரி யிருந்துச்சுங்க தோழி ஆனா நல்லா இருந்ச்சு அந்த போனதுக் வந்து ஒரு வித்யாசமான ஒரு அனுபவம் மலைக்கு மேல ஒரு குளுரு செரியான குளிர்ச்சி தோழி அது ஒரு பக் அதுக்கப்றோ காலேயில வந்து அந்த விடியர் காலேயில அந்த ஊரு சுத்தி பாக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துது ம் அந்த ஒரு விஷ்யோ ரொம்ப அரும்யா இருந் அதே மாரி அந்த பிளாக்தண் அப்றோ ரொம்போ அரும்யா இன்ச்சு இன்னான்னா நாங்க போன போன தடவ ஒரு அ அந்த அ ஸ்கூல் டைமு அந்த மாரில்லா கூட்டிட்டு போனாங்க அப்போ போனப்போ நறிய விஷ ங்கள் இருந்துது நெறய விளையாட்டுகள் இருந்துது நெறைய விஷ் ங்கள் யிருந்துது ஆனா இப்பவு இப்ப போகும்போது குடும்த்தாரோட போம்போது கொஞ்சோ கம்மியா ஆயிட் மாதரி கொஞ்சோ தோணுச்சு ச்ச் நெறய விஷயங்கள் இ ல்லியோ அப்டின்ற மாரி ஆமா ஒரு அப்ப பாத்தீங்ன்னா நெறியோ இந்த பாதுகாப்பு இதெல்லா நெறிய போட்டு வச்சிருந்தாங்க இப்பல்லா அங்க பாதுகாப்பு கொஞ்சோ அ கம்மியாயிட்டுருக்கு ச்ச் அந்த பாதுகாப்பு இல்ல ம் நாங்க அந்த பள்ளி பருவத்துல போன அப்பல்லா உம் உம் அ
அப்பல்லா போ அப்பல்லா கொஞ்சோ நெறைய பேரு வர்றற்தில்ல இப்ப போறாங்கல்ல
உம் ஆமா ஆமா அதே மாரி நெறைய ஆபத்துக்கான உம் உம் நெறைய ஆபத்தான விளையாட்டுகளை கூட எறக்கிட் ருக்காங்க ச்ச் மொதல்லெல்லா அப்டி இல்ல ச்ச் ம் அ இந்த பசங்க விளையாட்றதுக்கூட அந்த கொழந்தைகள் எ எது விளையாட முடியுமோ அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுதா பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப அதையு தாண்டி நெறைய விஷ யங்கள் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில கொஞ்சம் ஆபத்தா வந்து இந்த விஷயங்கள் கூட இருக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தது நல்லா இருக்கும் அப்டின்னு தோணுது ஆஹ் கொஞ்சம் அந்த பராமரிப்பு சீரமைப்பு பராமரிப்பு அதெல்லாம் பண்ணிரு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப் ன்ற மாறி தோணுது செரி தோழி அதுதான் ஏற்காடும் அதே மாரிதான் உம் ம் ம்
நாங்களும் நறையா இந்த மாரி கேரளா சைட் போனோம் வயநாடு போனோம் அப்ப தி திருச்சி சைடுலாம் போயக்கிறவங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ராமேஸ்வரம் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கும் ஆனா ஊட்டிக்கு இதுவரைக்கும் போனது தில்ல ஏற்காடு ஊட்டி போனதில்ல மத்த இடம்லாம் போயிருக்கும் கொடைகானலு அப்புறம் இப்ப நாங்க போம்போது கர்நாடகா வழியாதான் போனோம் இது கேரளா போம்போது கர்நாடகா வழியா போய் வரும்போது மைசூர் வழியா வந்தோம் போம்போது ஃபுல்லா ஹா இதுவே பாரஸ்ட்டே ஹ அது சுத்தி காடே அங்க வந்து யானைகல்லாம் வெளியவே வர்து ரோடுக ரோடான்டியே வர்து அந்த மாரில்லாம் நல்லா இருந்தது அப்புறம் மான் எல்லா நல்லா நிறைய இருக்கு போற வழில சின்ன பசங்கள்லாம் பாக்கனும்னா அப்படியே நல்லா க்லா அந்த மாரிலாம் இருந்தது கரடிங்க எல்லாமே எதிர் வந்தது போகும்போது ஃபுல்லா காடுதான் பந்திப்பூர்ன்னு அந்த காடு பேரு நல்லா இருந்தது நம்மளுக்கு வந்து எந்த டிஸ் இல்லாம ஆஹ் நல்லா ஏன பாக்கதுக்கு எல்லாம் கிட்ட பசங்கள் எல்லாம் கிட்ட பாக்கதுக்கு அதெல்லா ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லா அதே போல நாங்க கேரளா போகும்போ வயநாடு போன வயநாட் அந்த இது சரிந்தது தெரியங்களா வயநாடு அந்த இடத்துக்கெல்லாம போய் பார்த்தோ இப்போ அந்த இடத்துலா இப்ப ஒண்ணுமே இல்ல அங்க இருக்கிற கோயில கூட ஒரு அடையாளம் தெர்ல அந்த மாரி இது இந்த ஊரி உம் அந்த அங்க நெறைய வீடுங்க உம் நெறைய வீடுங்க
வந்தன்னு சொன்னீங்க மைசூர்ல்லையா அங்க நெறைய விஷயோ இருக்கூ தோழி மைசூர்ல
மைசூர்லல்லா நாங்க போட்டதே மூணு நாள் ட்ரிப் ஆமா பேலஸ் இருக்கு ஆனா நாங்க முதல்ல போல ஏன்னா எல்லாரு அவங்க எல்லா மத்தவங்கல்லா பாத்துட்டாங்க
ஆஹ் நீங்க எப்ப எ எந்த இதுல போனீங்கன்னு தோழி
இப்போ ஒரு டூ ஃபிப்டீன் விக்ஸ் சதுப் ஃபிப்டீன் டேஸ் முன்னாடி தான்
அதான் இந்த கோடை ஓ நீங்க முடிவுல போயிருக்கீங்க நீங்க இந்த மே ஆரம்பிக்கும் போது அந்த பத்தா தேதி மாரி போயிருந்தீங்கன்னா அங்க மைசூர்ல பத் ங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ் சீசன்னு சொல்ட்டு ஒரு டிக்கெட் ஒன்னு கொடுக்குறாங்க பஸ் டிக்கெட்டு அது வந்து நீங்க வந்து ஒரு எடத்துல வந் நீங்க எடுத்துட்டீங்ன்னா இந்த சுத் பத்தி என்னென்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் என்னன்னா இருக்குங்களோ அந்த ஒரே நீங்க எல்லா எடுத்தையு பார்த்துட்டு திரும்மயு நீங்க எங்க டிக்கெட் எடுத்தீங்களோ அங்கே வந்து வி விட்ருவாங்க
அப்டிங்களா நாங்க முடியும்போது போனோ
ஆஹ் நீங்க அந்த மாரி போயிருந்தீங்கன்னா இந்த பேலஸு அதுக்கப்புறோ நறைய எடொ இருக்கு தோழி அங்க ஜூ இருக்கு மைசூர்ல ஜூ அது ரொம்ப பெரிய ஜூ அது நல்லாருக்கு பாக்கறதுக்கு ம் ம் ம் ம் அதே மாரி ஃபால்ஸ் இருக்கூ அந்த தண்ணி அது ரொம்ப அருமையாருக்கு குளிக்கிற எடோ சென்பட்னான் சொல்ட்டு அந்த எடத்துக்கெல்லா உங்ளால போ முடியு பஸ்சுலியே போ முடியு ஆஹ் ஒரே ஒரு க்கெட் எடுத்துட்டு எல்லா எடத்துக்கு நம்ளால போ முடியு நீங்க எந்த பஸ் வேணா மாறி மாறி பொய்க்லா இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் ஜூக்கு போற பஸ்சு வேற இருக்கூ அ கோயிலுக்கு போற பஸ் வேற இருக்கூ ஃபால்ஸுக்கு போற பஸ்சு வேற இருக்கு
உம்
த்து வேற பஸ்சு போகு அந்த மாரி இது வேற வேற பஸ் இருக்கு ஆனா ஒரே டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த எந்த பஸ்ல வேணா ஏறி ஏறி போய்க்கலா அங்க இருக்கக்கூடிய எல்லா பஸ் திலியு நீங்க போய்க்லா போயிட்டு திரும்பவு நீங்க எங்க டிக்கெட் எடு திங்ளோ அங்கியே வந்து எறக்கி விட்டுருவாங்க அந்த பஸ் க்லா நம்ப ஏறி வந்துக்லா அந்த மாரி ஒரு இது பண்ணிரு காங்க அதுவு நீங்க போம்போது பயன்படுத்திகங்க
ம் ம் செரி கண்டிப்பா அடுத்த முற போனா போறோ அது இந்த வாட்டி டைம் ஆயிச்சுன் எல்லா வந்ட்டோ அதே மூணு நாள்யே அங்கியே மூணு நாள் ஆயிச்சு கேர்ளாலே எங்ளுக்கு வயநாட்ல
ஓ ஆ ஆ ஆ
அது சாப்பாடு எல்லா செரி கெடைய வாயநாட்ல எல்லா அதனா ந எத போய் செஞ்சதுனால எல்லா கொஞ்ச லேட் ட்டாய்ச்சி அத்னால எங்களுக்கு அங்க நாங்க போற்துக்கே ஒரு நாள் ஆயந்து கார்ல
ம்
வே வோ அ போற்துக்கு ஒரு நாளு வறதுக்கு ஒரு நாளு ஒர் நாள் ட்ராவு அங் வந்தோ ஸ்டே பண்ணோ அவுளோதா
ஆ புரிய்து
ம் ம் எனா அங்க கார்ல்
ம் கேர்ளா நல்லா இருக்குன் சொல்வாங்க பாக்க அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்தி
அது வந்து ஒன்னு உள்ளல்லா போனா நல்லாருக்கு நாங்க வந்து வயநாட து வெளியவே இது கேர்ளா
ஓ செரி செரி புரிய்துகா ம்
அதுனால அது மட்டு கொல் துமா
ம்
டொப்புன்னு கூட ப அதனாலே எப் மன்னோஜ் அப்புறோ அங்கோ இப்ப போம்போது ஒரு கோயில் போனோ அங்க ம் மாட் தீஸ்வர மலனு ஒன்னு இருக் அங்க போயிட்டுதா போனு ம் மெது மேட்டூர் ப சேலம் ஆமா மேட்டூர் சைடு அங்கல்லா போயிட்டு அதுக்கப்புறந்தா நாங்கபே பொந்து ஆமா நாங்க இங்கர்ந்து போற்திக் இ ஓ அங்க போத்துக்கு அர நாள் ஆயிற்து எங்க ஊர்லந்து
ஆமா ஒரு தூரமான எடங்களுக் எல்லாமே கொஞ்சொ நா நேரொ அதிக்மா எடுக்க வேண்டியது இருக்கு ஒடம்பு வலி எல்லாமே கொஞ்சொ இதா இருக்கு கஷ்டங்கள் இருக் ம் அதே மாதுரி பத்திங்ளா ஆ நீங்க இப்போ ஏற்காடு அந்த மாரி போனீங்னா ஏற்காட்ல பாத்தீங்னா மல தா அந்த மல சுத்தி சுத்தி போய் பாக் க்ற மாரி இருக்கு மித்த படி போட்டிங் ஒரு மாரி இர் கோ அங்க போங்க ஸ்ட்ரீட் தா பாக்குற மாரி அதுக்கப்ற ஏதோ எங்ளுக் பெருசா தெரிய்ல ஆனா உன்னொரு விஷயம் அது ஏதோ பார்க் மாரி போட்ருக்காங்க உள்ள அத நிறைய அவ்ளவு காஸ் குடுத்து உள்ள போறனா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்னும் இல்ல அது ஒரு விஷயம் ஆமா ஆனா ஏற்காடு வந்து எதுக்கு போலாம்னா அந்த நண்பர்கள் அந்த மாதிரி போய் சமைச்சு சாப்பி ட்டு வராங்க இல்லைங்களா அந்த மாரி விஷயத்துக்காக போலாம் ம் அந்த மாரி விஷயத்துக்காக போலாம் எந்த ஒரு இதுவும் ம்
வயநாடுல இருந்தோம் ஒரு நல்ல வீடு அங்கே வீடு அதெல்லாம் எடுத்து ஆங்கேஸ் ஸ்விமிங் பூல் பசங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருந்தது அதெல்லாம் இருந்தது அங்கயே சமைக்கிற மாரி கிச்சன் இ எல்லாம் வீடு எப்படி இருந்துச்சோ இருந்தது ஆ ரெண்டும் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ம்ம்
ம் ம் அதுதான் ம் ம் ஊட்டில்லன்னா ம் ஊட்டியிலன்னா ஒரு சில விஷயங்கள் பாக்க ற மாதிரி இருக்கு
ம் ம்
பூங்கா அந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆனா ஏற்கால என்ன எங்களுக்கு என்னங்க ஒரு ரெண்டு முறை போயிட்டோம் போம்போதும் போனும் திரும்பியு வரும்போதும் போனும் அங்காந்து அப்ப பார்க்கும்போது எங்களுக்கு என்ன இருக்குன்னு இன்னுவர தெரியல அது சுத்தி அந்த காடு மழை இது மட்டும் தான் இருக்கு மேல போற வரையுமே அதுதான் இருக்கு மத்தபடி அங்க ரூம் எடுத்துட்டு சமைச்சி சாப் ட்டு இந்த மாரி ஒரு விஷயோ பண்ண நல்லா இருக்கும் போல ஆஹ் அ நம் நண்பர்களோட போம்போது சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறோ பாட்ட எல்லாம் பாடிக்கிட்டு இந்த ஃப்யர் கேப் எல்லா போட்றாங்க ஒரு சில பேர்லா போட்டு அந்த மாரி எல்லா பண்றாங்க அந்த மாரி பண்ணும் போது நல்லா இருக்கும் போல
அப்புறம் வயநாடு போய்யிந்த பொழுது அதெல்லா இருந்தது
உம் புரியுது புரியுது உம் சேரிங்க தோழி நம்ம ரொம்ப நேரோ உம் உம் சேரிங்க தோழி நம்ம ரொம்ப நேரம் பேச் கிட்டோ பேசுனதுல நேரம் போனதே தெரியலா அட் த இணைப்புல நம்ம தொடர்ந்து பேசுலாங்க
உம் சேரி நன்றி நன்றி உம்